ஆ அவ சும்மா தான உக்காந்துருக்கா
சும்மாதா இருக்கே சாப்ட்டியா
ம் சாப்ட்டேடா நீ சாப்டியா டா
சாப்டியா டா
சாப்டன் டா நீ சாப்டியா
ம் சாப்ட் சாப்ட்ட என்னா சாப்ட்ட
நா வந்து அண்ணா பர்த்டேக்கு ட்ரீட் வெச்சாங்க சோ போயி விருந்து சாப்ட்டு வந்த
ரைட் ரைட்
வாத்து உ வாத்துக்கறி, கோழிக்கறி மீன்
ஓகே கேகேகே அதா பறக்கறது ஊறது தாவறது குதிக்கறது எல்லாமே ஓகே ஓகே ஓகே ஓகே நம்ம வந்து இங்க வந்து வ ஊ சி பார்க்கிட்ட வந்து ஒரு பிஸ்மிக் காலான்னு ஒரு கட இருக்காமா
செரி
பிரிட்டிஷ் காலானு அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டோ அது ஃபுல்லா அடிச்சுட்டு
ஆ
அதுக்கப்புறமேட்டு பக்கத்துல பூமரங்கன்னு ஒரு ஸ்கிரீம் கடையா
செரி
அங்கியு போய் சாப்புட்டு இப்பதா வந்தோ பத்து மணிக்கு தா வந்தோ
ஓகே ஓகேடா நானு இப்பதா டென் தேர்ட்டிக்கு வந்தே
ம் ம் ம் அப்புறோ ஏதா படிச்சியா
ஒண்ணுமே படிக்கல நாளைக்கு தா படிக்க ஆரம்பிக்கணு
ஓகே ஓகேடா செர் ஏதாது படிச்சு ஏதாவது ஞாபகோ இருந்தா சொல்லு
ம் ராஸ்பரி பை என்ன சொல்றது
ராஸ்பரி பைய விடு வேற ஏதாது வா வேற டாபிக்
வேற டாபிக் வந்து இன்ட்ரொடெக்ஷன் டேட்டா ஆனஸ் ம்
ரொம்ப போரிங்கா இருக்கு
உனக்கு எஜ் கம்யூட்டிங்கன்னா என்ன சொல்லு பாக்லா
எஜ்ஜு கம்ப்யூட்டிங்கா அதலா இருக்கா
ம் இருக்கு
எந்த மாடிலு
மாடியூல்லு வந்து என்ன மாடியூல்னா மாடியூல் ஒன்ந்தா எர இல்லல்ல தேர்ட் மாடியூல் தேர்ட் மாடியூல் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்
எஜ்ஜூ கம்ப்பியூட்டிங் அப்டின்னு பாக்கும்போது அது வந்து பாத்தன்னா வந்து எட்ஜி கம்ப்பியூட்டிங்கறது அது ஒரு இதுரா அது ஒரு கம்ப்பியூடிங்கா
அந்த எஜ் கம்ப்பியூட்டிங்கறது உனக்கு எல்லா சர்வீசஸஸ்ஸும் சிங்கிள் ஹேண்டடா இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா எஜ் கம்யூட்டிங்கோட எக்ஸாம்மல் எக்ஸாம் பள் வந்து ஃபோன் ஸ்டோரேஜ்னு வச்சுகுலா
ம் ம்
அதாவது போன் அ அ இல்லல்ல ஒரு கேமரா டே நீ போன்ல போட்டோ எடுத்தா கரெக்டா டைரக்டா போய் போன்ல தா ஸ்டோர் ஆகுது
ம் ம்
எக்ஸ்ப்ளூசிட்டா கூகுள் டிரைவ்ல போடாம இருக்கிற வரைக்கும் ஆனா நார்மல் பழைய ஃபோன்ஸ்லெல்லாம் நீ போட்டோ எடுத்தா ஸோ ஃபோனோட ஸ்டோ ஸ்டோரேஜ்லதா போய் சேவ் ஆகும் இது ஒரு எக்ஸாம்பிள் ஹெச்கம்யூடிங்கு அதாவது
அதாவது நம்ம வந்து எந்த ஒரு சோர்ஸ் இது பண்ணாலுமே வந்து அது வந்து கிளவுடுக்கு சென்ட் ஆகாது
ஆமா ஆமா சிம்
அதுதா வந்து எஜ் கம்ப்யூட்டிங் கரெக்டா அதாவது ப்ராசஸ் ஆஃப் லோக்கல் ப்ராசஸிங் ஆஃப் டேட்டா லோக்கல்லா இருக்கும் டேட்டா வந்து லோக்கல்லயே இருக்கும் அதாது லெவல் ஒன் மாரி
பெண் ஆமா ஆமா ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து ஆ ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து ஏ ஐ மாடல் கிரியேட் பண்ற ஏ ஐ அசிஸ்டன்ட் ஓகேவா
புரிது புரிதா
கே நெறைவு கிரியேட் பண்ற பண்ணும் போது நீ வந்து அதா ஏ ஐ க்கு செயற்கை நுண்ணறிவு தமிழ்ல
ம் ம் ம்
செரியா நீ வந்து ரெண்டு டிஃபரெண்ட் பாத்து எடுக்கற ஒன்னு நீ ஜெமினி ஏ பி ஐ யூஸ் பண்ற செரியா ஜெமினி ஏபிஐ போனா அது கிளவுட் கம்ப்யூட்டிங் டைப்ல வந்துரும் ஏனா நீ வந்து ஜெமினி ஏ பி ஐ நீ கால் பண்ணி அத யூஸ் பண்ற அது வந்து கிளவுட் பேஸ் சர்வீஸா இருக்குது சோ அது கிளவுட் கம்ப்யூட்டிங்கு நீ எஜ் கம்யூட்டிங் வந் தா நீ வந்து தனியா ஒரு மாடல நீ லேப்டாப்ல டவுன்லோட் பண்ணி அதுல இருந்து டேட்டா ஃபீட் பண்ணி எக்ஸ்ரக்ட் பண்ணுவ அது எஜ் கம்யுட்டீங் ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து எஜ் கம்யூட்டிங் யூஸ் பண்ண எல்லோ மாடல் வந்து ஒலாமாவா இருக்கலாம் ஆ லாமாவா இருக்கலாம் அது மாரி நறைய மோடல்ஸ் இருக்கு லோக்கல் மோடல்ஸ் நீ லோக்கலா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணா அது எஜ் கம்ப்யூட்டிங்கு ஆன்லைன்ல பண்ணா கிளவுட் கப்யூட்டிங் அவ்ளோதான்
நறைய
நா மோஸ்ட்லி நான் க்ளவ் கம்ப்யூட்டிங் தான் யூஸ் பண்ணுவோம் எஜ் கம்ப்யூட்டிங் ரொம்பவே ரேர் ஃபார் எக்சாம்பிள் வாட்ச் அதாவது ஒரு ஆப்பிள் வாட்ச் நம்ம நார்மல் ஸ்மார்ட் வாட்ச் இல்ல ஒரு ஆப்பிள் வாட்ச் வச்சுக்கலாம் அதுல வந்து எல் எல்லாமே அதுலே இருக்கு அ ஹெல்த் மானிடரிங் அந்த ஹார்ட் பீட்டு அதெல்லாம் இருக்குல்ல எவ்ளோ ஒருஸ்ட்ரிப்ஸ் கவுண்ட் பண்ற அதுலய அ அதலே சென்ஸ் பண்ணி அதுலே‌ டிஸ்பளே பண்ணதுல்ல
டிஸ்பிளே பண்ணும்
ஆது ஒரு எசஜ் கம்ப்யூடிங் க்கான ஒரு எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிளா எடுத்தா வாட்சு டிஜிட்
கிளவுட் கம் ஸ்மார்ட் வாட்சு ஒரு கிளவுட் கம்ப்யூட் டிங்கு வந்து எக்ஸாம்பிள் நீ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றல நீ இவ்ளோ போறது எப்டியோ போய்ஸ்டோர் ஆகும் டேட்டாபேஸ்ல அது சேர்வர் ரன் ஆகும் அதுக்கு தனியா சோ அது இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது ஆஃப் அப்ளிகேஷன் இன்ஸ்டாகிராம் மட்டும்ல்ல எந்த அப்ளிகேஷனும் இருந்தாலும்
ம் ம்
ஜேட் ஜி பி டி ஏ ஐ அது வந்து ஆன்லைன் தா ஒர்க் ஆகு சோ அந்த மாரி
ஓகே
நீங்க என்னமோ இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ண போது போர் பாய்ண்ட் செவன் எம் பி ஹான் நீ டவுன்லோட் பண்ணு போது பிளே ஸ்டோர்ல பாத்துருப்ப
அது நீ இன்ஸ்டாகிராம ஏன் எடுத்துக்கிற நீ சும்மா நீ வெளாற ஃப்ரீ பயர் எடுத்து எடுத்துகயேன் இப்ப எவ்ளோக்கு நீ இன்ஸ்டால் பண்ண ஃப்ரீ பயரு
நூறு எம் பி பக்கம் வருங்க
அறுநூறு எம்பி பாத்துருப்பா ஆனா இப்ப நீ இப்ப உள்ள ஸ்டோரேஜ்ல பாரு நாலு ஜிபி காமிக்கு
ஆமாமா
ம் அதுதா வந்து இப்ப சொல்ல வர நீ கரெக்டா
யா யா
ஓகேடா ஓகேடா
டாக்கரிஸேஷன் பத்தி அ சொல்லு சொல்லு என்ன சொல்ல வந்த
ஐ ஐ ஓ டி செக்யூரிட்டி எதுக்கு யூஸ் ஆகுது ஐ ஓ டிக்கு எதுக்கு செக்யூரிட்டி
ஐ ஓ டி செக்யூரிட்டி எப் எப்டி இருந்தாலு நம்ம டேட்டா டிரான்ஸ்போர்ட் பண்ண போறோ சென்சார்ல இருந்து அ மைக்ரோ ப்ராஸ்சு அப்றோ பெஸ் போடுக்கு ஏதோ டேஷ் போர்டுக்கு அந்த டேட்டா வந்து செக்யூரியா போறும்ல இங்கயு லீக் ஆக கூடாதுல்ல
புரியுது என்ன மாறி செக்யூரிட்டி எல்லா யூஸ் பண்ணலாங்கறே நா
என்ன மாறி செக்யூரிட்டீனா நா சைபர்ல படிச்ச மாறி இஸ்கிரிப்ஷனு இஸ்கிரிப்ஷனு
ம் ம் ம் ம்
அது மாறி தா
அந்த மாதிரி இருக்கிற எல்லா செக்யூரிட்டிஸும் யூஸ் பண்ணலாங்கற ஓகே
செக்யூரிட்டி ஃபார் ஐ அப்ளிகேஷன் கொஞ்சோ கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு இதுதா அ என்ன சொல்லலா அ அந்த மிஷி அந்த ஐ ஓ டி சிஸ்டம் யாரும் ஹாக் பண்ணி இருக்க கூட கூடாதுல
ஹேக் பண்ணாம இருந்துக்கிறதுக்கு இந்த செக்யூரிட்டி ஓகே ஓகே
ஏன்னா நீ வையே நீ வை நீ ஒரு கேமரா ஒரு கடையில வந்து கேமரா வச்சா கூட அத ஐ ஐ ஓ டி சிஸ்டம் தா சப்போஸ் அந்த கேமரா வந்து ஹேக்கர் ஹேக் பண்ணி அ கேமரா ஆக்சஸ் பண்ணலாம்ல
அப்டி நடக்காம இருக்கிறது
அதுக்கு கண்டிப்பா ஒரு செக்யூரிட்டி வேணு எந்த ஒரு இது வேணுனாலு இனிமே வந்து ஒரு செக்யூரிட்டி இல்லாம வந்து இருக்க கூடாது
ம் ஆமாமா
ஒன்னோட நாலேஜ் படி ஆர்டினோ யூஎன்னோ அப்டிங்கறது உன் நாலேஜ் படி என்ன ஆர்டிநோ போர்டு ஆர்டி நோ போர்டு அப்டின்னா உ நாலேஜ் என்ன
ஆர்டினோ போடு சிம்பிள் மைக்ரோ கண்டட்ரோலர் அவ்ளோதா மைக்ரோ கண்ட்ரோலர யூஸ் பண்ணுவோ
மைக்ரோ கண்ட்ரோலர் தா ஓகே
அதா சொல்லுவங்க வேற என்ன சொல்லுவாங்க ஆர்டினோ சிம்பிள் சிம்பிள் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோ
சிம்பிளான ப்ராஜக்ட் யூஸ் பண்ணிக்கலா கரெட்டு
ம் என்ன சென்சார்ல இருந்து நீ சொன்ன மார சென்ஸ் பண்ணி எடு இங்க சிக்னல்ஸா வந்து டிஜிட்டல வேலதா பாத்தோ
ம் ம் அது எல்லாமே இதுல நம்ம எழுத்திக்கலா ஓகே ஓகே ஓகே
மத்தபடி நம்பரே அது அதுக்குள்ள மைக்ரோ ப்ராசஸர் ஒன்னு இருக்கு டேட்டா ஸ்டோரே ரேம் இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள்
ம்
எப்புடி இன்புட் வாங்குது எப்புடி அவுட்புட் போவுது அவ்ளோ தா சிம்பிள் ஒன்லி முடிச்சிட்லா
ஓகே நோடு எம் ஜி யு மாரிதா
ஆ ஆமா நோடு எம் ஜி யு ஆ
ஆர் டி நோவா மாரியேதா இதோட ரெண்டுத்தோட அட்வான்ஸ்டு தா ராஸ்பிரி பையி
ஆமா ராஸ்பிரிப்போட அட்வான்ஸ்ட் இருக்கு அது என் வீடியா ஜெட் ஃபோர்ஷ்
ஆமா ஆமா ஆமா என்னமோ ஆமா என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க
பட் அது ரொம்பவே காஸ்ட்லியானது இதெல்லா அதெல்லா ஆமா நியர்லி லேக்ஸ்ல வரு ஒன்னு வாங்னு
இந்தாத
அந்த கண்ட்ரோலல்லா வாங்குனா பட் அது வந்து இப்போதைக்கு எங்கேயு பப்ளிக்ல யூஸ் பண்ண மாட்டோ மா ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோ அதுல இண்டஸ்ட்ரி லைன்ல தா
ஓகே இப்ப வந் து ஐ ஓ டி ல வந்து ஃபிசிக்கல் டிசைன் அப்டின்னு சொல்ட்டு ஒரு டாபிக் இருக்கு அத பத்தி நீ என்ன நினைக்கிற
ஜ ஓ டி னா ஃஃபிசிக்கல் டிஸைன்னா அ ஒரேநிம்ஷங்க இத சொல்றே ஐ ஓ டி ஃபிசிக் கல் டிசைன் இன் ஐ ஓ டி அதாவது எனக்கு கரெக்டா தெரியல சேர்ச் பண்ணிதா சொல்லப்போற
ஒண்ணு இல்ல ஃபிசிக்கல் டிசைன்ஸ்ன்னு பாத்தோனா வந்து சிம்புளா வந்து ஐ ஓ டி ஓட டிவைசஸ் வந்து சென்சார்ஸ் ஆக்சுவேட்டர்ஸ்
அ
கனெக்டிவிட்டி ப்ராசஸர் மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் இன்புட் அவுட் புட் இன்டர்ஃபேஸு ஆடியோ வீடியோ இன்டர்ஃபேஸஸ் ஸ்டோரேஜ் எதுஎதெல்லா தேவப்படுமோ ஃபிசிக்கலா எதுஎதெல்லா தேவப்படுமோ அது எல்லாமே ஃபிசிக்கல் டிசைன் தானே
யா அப்டி சொல்லலா ம் ம்
அல்லாம வந்து ப்ரோட்டோகால்ஸூ இருக்கு
ஆமா ஆமா பரோட்டோகால்ஸ் இம்பார்ன்டட் ஹேச்ட் டி பி எஸ்
ஹச் டி டி பி எம் க்யூ டி டினு இருக்கு
ஆ ஆமா ஆமா அதெல்லா ஃபுல்பாம் வெர என்னன்ன வரு தெரியல கரட்டா ம் இன்ஸ் டிவைசஸ் இன்ஷோ ஃபிசிக்கல் டிசைன்லதா ஆக்சுவலா டிசைன்லா என்ன சொல்லுவோ வரைபடமா இந்த ஐ ஓ டி சிஸ்டம் இப்டிதா இருக்கு போல நம்ம அதுலயே
ஃபிசிகல்ஸ் டிசைன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா வந்து அதோட பேசிக்ஸ் காம்போன்னட் பாத்தோம்னா நம்ம டிவைஸ் தீ சென்சார் ஆக்சுவேட்ரு அப்பறோமேட்டு கம்யூனிகேஷன் இன்டர்பேஸ்
ம்
அதுக்கப்புறோ ப்ராசஸரு மெரி அண்டு யூனிட்டு இன்புட் அவுட்புட் இன்டர் ஃபேசு இந்த ஆடியோ வீடியோஸ் ஸ்டோரேஜ் எது எதெல்லா தேவைப்படுமோ அதெல்லா தா அதோட பேசிக்ஸ் காம்போனட்டு ஒர்க்கிங் பாத்தோனா அது எப்பிடிலா ஒர்க் பண்ணுது சென்சார் எப்டி ஒர்க் பண்ணுது ஆக்சுவட்டர் எப்டி அவுட்புட் குடுக்குது அப்டிங்கறது ஒரு டைப்ஸ் செலவூ இருக்கே வேலய முடிச்சுட வேண்டியது தா அதுக்கப்பறோ அப்ளிகேஷன்ஸ் கேட்டானா நம்ம வந்து நார்மல் நம்முளா எழுதுவோல அளிகேஷன் அப்டி எழுதிட வேண்டியதா
ம் ம்
சரி ஓகே சரி நீ பாரு நா அப்பறோ கூப்பறோ ஓகேவா பாய் பாய்டா